நல்லார்கிங்ளா
ஆஹ் இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அஹ் நல்லா இருக்கங்க வேலையெல்லா முடிஞ்சுதுங்ளா
ஆஹ் வேலையெல்லா முடிஞ்சிதுங்க போஸ்ட் ஆபிஸ் வரைக்கு போலான்ட்டு இருந்தே கரெக்டா நீங்க கூப்புட்டுட்டீங்க சொல்லுங்க
செரி செரிங்க போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ்ங்களா
ஆஹ் சேவிங்ஸ்க்கு நா கேக்கலா அப்படின்ட்டு போறங்க இந்த பக்கத்துல இருக்ற அக்காலா கொஞ்சொ இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு மாசம் ஒரு ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டே இரு ஆர் டி மாதிரி ஜாயின் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அத பத்தி டீடைல் கேக்கலான்ட்டு போனேங்க எனக்கு கொஞ்சொ ஐடியாஸ் இருக்குது நானு நாலஞ்சு பேர்த்துட்ட கேக்கனும்தா யோசிச்சுட்டு இருந்தே கரெக்டா நீங்களும் கால் பண்றீங்களா அஹ் எந்தந்த மாரிலாம் சேவிங்ஸ் இருக்குங்க நம்ம எதெல்லா போட்டா பெஸ்ட்டா இருக்கு
இப்போ வந்துங்க நம்ம மணி வந்து சேவ் பண்ணோனா நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட் ஆபீஸ் ஒரு நல்ல மெத்தடு தாங்க போஸ்ட் ஆபீஸ்ல நா எங்க பொண்ணு வந்து செல்வ மகள் திட்டத்துல சேர்ந்திருக்கோம் குழந்தையா இருக்கும் போது போட்ருக்கங்க மந்த்லி மந்த் அது வந்து ஐந எரநூத்தம்பது ரூபாயில இருந்து கட்டலாங்க எரநூத்தம்பது ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி நம்ம எவ்ளோ முடியுதோ அந்த அளவு கட்டலாம் பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்குங்க இருபத்திரு வயசுலதான் எடுக்க முடியும் பதினெட்டு வயசுல நம்ம படிப்புக்கு தேவைையன்னா எடுத்துக்கலாம் அப்படி ஒரு ஸ்கீ டீம் இருக்கு அவங்க மார்ச் மாசம் ஒன்ஸ் வந்து வட்டி போட்டு தருவாங்க நம் ப மார்ச் மாசம் பத்து பன்னண்டு மாசம் கட்டணும்னா அப்போ மார்ச் மாச மார்ச் எண்டிங்ல ஏப்ரல் கட்டம் போது வட்டி போட்டு தந்துடுவாங்க நம்ம வந்து ரெகுலரா மாச மாசம் கொண்டு கட்டணும்னு இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள எவ்ளோ அமௌண்ட்டு நம்ம கட்னா போதும் நம்மளோட நம்மளோட இஷ்டந்தாங்க நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவு மார்ச் மாசத்துக்குள்ள கட்டணுங்க கட்னாதான் அவங்க வட்டி போட்டு குடுப்பாங்க அஹ் அப்புறம் பையனுக்கு இருக்குதுங்க பையனுக்கு இருக்கு ஆனா நாங்க அந்த ஸ்கீம்ல சேரல பொண்ணுக்கு மட்டும் சேர்ந்திருக்கோம் அவ பிறந்ததுல இருந்து போட்டுட்டு இருக்கோம் அ முடிஞ்சா எடுத்துக்கலாங்க அந்த மாதிரிங்க அஹ நீங்க ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ நான் அதிகமா இந்த பேங்க் ஆர்டி இந்த மாதிரி போடுறத விட நான் கோல்டா சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆளுகாரங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்றது இப்ப ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ற சேவிங்ஸ் வந்துட்டு ட்டு எப்புடி பாத்தாலுமே வந்துட்டு அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டோ அத வந்துதா வச்சுதா அந்த சேவிங்ஸ்னு ஒன்னே நமக்கு கொண்டு வந்து குடுப்பானுக ஆ ஆனா அந்த காலத்துல வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா இவங்களா வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே நம்ப மாட்டாங்க அவங்க வீட்டு சுருக்கு பைல இருக்கு அவங்க வீட்டு அந்த பானக்குள்ள வச்சிருப்பாங்க அப்பறொ அந்த செலவு ஜாமானோ டப்பான்னு சொல்லுவாங்க அந்த டப்பால வச்சிருப்பாங்க இந்த மாதிரிதா அவங்களோட சேவிங்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கும்ங்க எப்பவுமே யாரை நம்பியுமே குடுக்க மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்கீம் போட்டாலும் நம்மகிட்ட இருந்து அடிச்சுட்டு எப்படி போடலாம் அவங்களுக்கு பெனிபிட் வர மாதிரிதான் அவங்க கம்பெனிஸ் எல்லாம் சூஸ் பண்றவங்கள தவிர இன்க் பேங்க் உட்பட அப்படித்தா பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க காரணொ என்னனு பாத்தீங்கன்னா நமக்கு கடன் கேட்டோம்னா நமக்கு வந்து கடன் குடுக்கற வட்டி ஜாஸ்தியா இருக்கு இதே நம்ம காசு சேத்தி வச்சோம்னா அந்த சேவிங்ஸ் குடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு அதற்கு க்கான வட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குங்க ஹ்ம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஹ் என்ன சொல்றது நூத்துக்கு வந்துட்டு ஏழு ரூபா எட்டு ரூபாலருந்து வரைக்கும் கடன் வந்துட்டு வட்டி குடுக்குறாங்க ஆனா நீங்க அமௌண்ட் சேர்த்தி வச்சீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து வருஷம் வட்டிங்கறதே குடுக்குறாங்க நம்ம அவரேஜா அந்த அவங்க போடுற அந்த சார்ஜஸ் து டாக்ஸ்சு இது எல்லாமே கழிச்சிட்டு பாத்தீங்னா அப்படித்தா கால்குலேஷன் வர்ற மாரி இருக்கு அதனால நா போயி பேசாம ஒரு தங்க கடைல போயி கோல்டு காயின் ஸ்கீமு இந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்கீம்ல வந்துட்டு தங்கத்த சேர்த்தி வைக்கலாம் அப்படிங்கற மாரி அதேமாதிரி எனக்கு தோணுதுங்க அதுலயுமே வந்துட்டு நமக்கு ஒரு டூ பர்சன்டேஜ் வந்துட்டு அஹ வட்டி போட்டுதான் நம்மகிட்ட இருந்து டேக்ஸ் புடிச்சுதான் அவங்க வந்துட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க நம்ம விக்கிறதா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் என்னமோ டேக்ஸ் இருக்குதுங்க இருந்தாலுமே அது எனக்கு ஒரு பெனிஃபிட்டு அது ஒரு பிசிக்கலா எங்கிட்ட ஒரு காயின் இருக்கம்போது அந்த பணம் எங்கிட்டயே இருக்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதனால நா வந்துட்டு கோல்டு காயின் ஸ்கீம வந்துட்டு எப்பவுமே பெஸ்ட் அப்டின்னு நா நெனைப்பேங்க நீங்க இத பத்தி எதாவது நினைக்கிறீங்களா
கண்டிப்பாங்க நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப தங்க வெல ஏறிட்டேதா போயிட்டுருக்கு கொறைய வாய்ப்பே கெடையாதுங்க மொதலலா காயின்ஸ் எடுத்து வச்சிருந்த இப்ப நா ஷேர் மார்க்கெட் வட இப்போ தங்கத்துல போட்டாதாங்க ரொம்ப பெனிஃபிட்டு ஷேர் மார்க்கெட் தங் நெசம் தாங்க இப்ப ந இப்பா இப்ப வந்து வாங்க முடியாது முன்னாடியே வாங்கி வச்சிருக்கணு இப்பவேணா ஒரு பாதி வாங்கலா மொதல்ல ஒரு பர்சன்ட்டோட இ ஒரு பத்து பர்சன்ட் வாங்கனும்னு நெனச்சா இப்ப ஒரு அஞ்சி பர்சன்ட் அந்த அளவுக்கு அமௌண்ட் போட்டு தான் வாங்க முடியும் ஆனா இப்ப வாங்குனாலும் தப்பு கிடையாதுங்க தங்கத்துல போறது ரொம்ப நல்லதுதான் எப்படி இருந்தாலும் விலை ஜாஸ்தியாகும் நம்ம படிப்புக்கு அந்த மாதிரி தேவைப்படம் போது காயின்ஸ்சா எடுத்து வச்சிட்டோம்னா அத கடையிலயே குடுத்துட்டு பணமா வாங்கிக்கலாம் நானும் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கங்க இப்ப வாங்க முடில முன்னாடி வாங்கி வச்சிருந்த அப்பறம் சீட்டு போடுவங்க சீட்டு போட்டு வச்சு அது கோல் காயின் வாங்கறக்காக தாங்க சீட்டு போட்டு வச்சாலு கொஞ்ச கொஞ்சமா சேத்து வச்சு பெரிய அமௌண்ட் வரும்போது த எப்படி பாத்தாலு சேத்து வைக்கிறக் காசு தங்கத்துல தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியு அப் அப்றோ இடம் வாங்கி போடலாங்க லேண்ட் வாங்கி போடுலா லேண்டு நாங்க வாங்கி போட்ருக்கோ அதுல உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மென்டு தாங்க நமக்கு பேங்க்லயே பணம் வச்சிருக்கருக்கு வட்டி நீங்க சொன்ன மாரி வட்டி ரொம்ப கம்மியா தான் தருவாங்க அது நமக்கு வந்து கம்மியாவும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வட்டி இருக்குங்க அதுல நீங்க எல்லா பேங்க்கும் ஒரே மாரி வட்டி இல்லிங்க சில பேங்க்ல ஜாஸ்தியா இருக்கு நம்ம எப்பவுமே ஜா விசாரிச்சிட்டு அது உங்களுக்கு டேஸ் கணக்கு இருக்குங்க ஒன் இயர் டூ இயர் அந்த மாரி அவங்ககிட்டே கேட்கணும் எது ஜாஸ்தி வட்டி வருதுன்னு ஒரு ஸ்கீம்ல நானூத்தி நாப்பத்தினாலு நாள் அந்த மாதிரி டேஸல போட்டா உங்களுக்கு ஜாஸ்தி வட்டி அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு அந்த மாதிரி தான் நாங்க போட்ருக்கோங்க பேங்க்கு போனாலும் இருக்கு பெனிஃபிட் நம்ம ஒரு சப்போஸ் பேங்க்ல தான் போடோனுனு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேங்க்ல நீங்க நல்லா விசாரிச்சுட்டு எது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கோ அதுல போடுங்க தங்கத்துல போடுறதா பெஸ்ட்டு ஒருவேள தங்கம் அவ்ளோ வாங்க முடியாதனால கொறஞ்ச அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க பேங்க்ல அந்த மாரி விசாரிச்சுட்டு து இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதுல போடுங்க
உஹம் ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நான் வந்து தங்க ஏன் வந்துட்டு பெஸ்ட் அப்டின்னு நெனைக்கிறேன்னா அஹ் நீங்க சொன்ன மாரி எடம் கூட பெஸ்ட் தாங்க நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் நம்ம குழந்தைகளோட பியூச்சர் படிப்புக்கு அஹ் ஏதோ ஒண்ணு வந்துட்டு அத வித்தம்னா அவங்களோட லைஃப் செட்டில் ஆயிடும் ஆ பட் ஒரு எமர்ஜென்சிச்சுவேஷன் வருது ஹாஸ்பிட்டல்ல யாராது அட்மிட் ஆயிட்டாங்க நாளைக்கு நாலானிக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது நமக்கு பணம் கட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் டெபாசிட் இருக்கும் சப்போஸ் நம்ம ரெனிவல் பண்ணி வச்சாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணி வச்சிருப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த பாண்ட வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது இதே நம்மகிட்ட ஒரு பிசிக்கலா காயின் இருக்கு அப்டினா ஒரு எமர்ஜென்சி டைம்ல கூட வந்து போய் நம்ம செல் பண்ணிக்கலா ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ பேங்க் வந்துட்டு எப்ப வேணாலுமே அஹ திவால் ஆகலாம் என்ன சொல்றது இந்த மாதிரி எங்களோட கம்பெனி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நோட்டீஸ் வந்துட் டு விட்டுட்டாங்க அப்டின்னா நம்மனால ஒரு அமௌண்ட் எடுக்கவே முடியாது அ பெரிய போர் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படிங்கிற சமயத்துல அ என்ன செய்வாங்களாமா பேங்க்ல வந்துட்டு இந்த லிமிடெட் அமௌண்ட் தா எடுக்க முடியு நீங்க எத்தன லட்சம் வ ச்சிருந்தாலுமே எத்தன கோடி வச்சிருந்தாலுமே இந்த அமௌன்ட் தான் எடுக்க முடியு அப்டிங்கற மாரி ஒரு சுச்சுவேஷன் கூட நமக்கு கொண்டு வந்துருவாங்க ஆனா நம்ம கைல ப பிசிகலா காயின் இருந்துச்சுன்னா எல்லா ஒரு எமர்ஜென்சிக்குமே நம்ம யூஸ் பண்ணிகலா சோ அதனாலதான் வந்துட் நரைய பேரு வந்துட்டு தங்கத்துல முதலீடு பண்றாங்க இன்னொன்னு என்னானு பாத்திங்கனா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு ன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு வந்து பாத்திங்கனா‌ ஷார்ட் டெர்ம்கு போட்டோம்னா அது நமக்கு பெனிபிட் கிடையாது பட் லாங் டெர்ம்கு போட்டோம்னா கண்டிப்பா பெனிபிட் ஆனா ஒரு எமெர்ஜென்சிக்கு எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா எடுத்துக்க முடியாதுங்க, சப்போஸ் நாம ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியே பாத்து ஒரு டாப் டென் கம்பெனில ஒரு கம்பெனில நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போடுறோ அப்டின்னாலுமே இதே மாரிதா ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அஹ் பொருளாதார வீழ்ச்சி இந்த மாதிரியான சில நிலைமைகள் எலா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்ப அந்த வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்டட்ல இருந்து எல்லாமே வந்து ஷேர் மார்கெட்டோட வேல்யூமே வந்துட்டு ரொம்போமே டவுன் ஆிருக்கும்கோ சோ அந்த வருஷத்துக்கான நமக்கான அந்த ஒரு பெர்செண்டேஜ் அமௌன்ட் வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட ந அந்த வருசத்துக்கு ஏற்ன் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி நிறைய நறைய பிரச்சனைகள் இருக்குங்க அதனால நா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோல்டு காயின் யூஸ் பண்ணனும் ரெண்டாவது என்னோட இன்னொரு அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்துட்டு நறைய ஆப் எல்லா யூஸ் பண்றோ பணத்தை வந்துட்டு எடுக்கறதுக்கா இருந்தாலு சரி பணத்தை வந்துட்டு யாருக்காவது போட்டுற விடுறதுக்கா இருந்தாலு சரி நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்றோ அது நல்ல விஷயந்தான் ஆனா ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் ஹ ஒரு ட்ரஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கையில பண இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாத்து பாத்து செலவு பண்ணுவோ இதே நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோ டக்குன்னு வந்து அனுப்ச்சி விட்டுருவோம் எவ்வளவு அமௌண்ட் தீந்துருக்குன்னு கூட நமக்கு தெரியாது சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லா வருங்க அதனால எல்லாத்தையுமே கொஞ்ச பாரத்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்குங்க அதனாலதான் நா கோல்டுல போட்டே
ஓகேங்க நீ கோல்டு போட்டது ஓகேதா கோல்டுல போட்டது தப்பு இல்ல இருந்தாலு வந்து நீங்க எமர்ஜென்சிக்கும் போது அமௌண்ட் பணம் வந்து எப்பவுமே கையில கொஞ்ச வச்சுக்கணுங்க பேங்க்ல ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி ஏனா எமர்ஜென்சிக்கு நீங்க கோல்டு காய்ன் இருந்தாலு டக்குன்னு கொண்டு போயி கடையில குடுத்து பண்றக்கு லேட் ஆகு, நம்ம எவ்ளோ சேவிங்ஸ் பண்ணாலு கையில பஒரு அமௌன்ட் வச்சு எமர்ஜென்சிக்கு டக்குனு ஏ டி எம் எங்க இருந்தாலு இப்ப ஏ டி எம் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்லா அதனால கோல்ட் காயின் பண்றது தப்பு கெடையாதுங்க நீங்க கொஞ்சோ கையிலயு பணம் எப்பமே வச்சுக்கணு எல்லாத் கோல்ட்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸ்ங்க. நா கால் பண்ற உங்களுக்கு போஸ்ட் ஆபிஸ் போயிட்டு வந்து. கால் பண்றாங்க
ஆஹ் ஓகேங்க.